கா
அ நலமாக இருக்கீங் ளா இந்த நாள் எப்டி போயிட்ருக் அ என்ன சாப்ட்டீங்க காலைல என்ன சாப்ட்டீங்க
எங் காலைல வந்து இங்க வந்து திருவிழாங்க்கா அதனால ரத்த பொரியலு அப்பற வந்து ஆட்டுக்கறி கொழம்பு செஞ்சிருக்கேக்கா நீங்க
ஓ காலைலேயே திருவிழா வகை வகையான உணவுகள்லா சாப்ட்ரு ங்க யவ வோட் திருவிழானா அசைவ சமைக்க மாட்டோ ஓக்கே மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த மத் கிராமப்புற திருவிழாக்
ஹலோ
திருவிழானா எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லா பண்ணுவீங்க நீங்க
திருவிழானா நைட்டு தேர் இழுத்தாங்கக்கா ஒரு மூணு மணிக்கு இழுத்தாங்க மூணு மணிக்கு இழுத்தோனே சாமி வந்து ஒரு ஒரு எடத்துல நிறுத்திருவாங்க சாமியோட மூக்குத்தி வந்து காணாம போயிரு அது வந்து தொலஞ்சு போனதுக்குக்கப்றோ அந்த தேர் வந்து ரொம்ப நேரமா ஒரே எடத்துலே நிக்கு அது அதுக்கப்றோ வந்து மறுபுடியு வந்து திருப்பி வந்து சாமிய வந்து பல்லாக்குல தூக்கிட்டு போயி ஒரு எடத்துல நிறுத்தனதுக்கப்பறம் மறுபடியு அந்த அந்த மூக்குத்தி தொலஞ்சு கெடைக்கிற மாரி அதுக்கு வந்து ப வான வேடிக்கை பட்டாசு ஆடம்பரமா செய்வாங்க ஒரு ஒன்ற மண் நேரத்துக்கு மேல பட்டாசு
ஓ அப்படிங்களா ஒரது திருவிழானா மரபா இதே மாதிரி விஷயங்கள நீங்க தொடர்ந்துப்பீங்க அப்டிதான
ஆமாங்க்கா தொடர்ந்து இதே மாரி பண்ணிட்ருப்பாங்க அப்றோ வந்து மாட வெட்டி
சொல்லுங்க்கா அப்பறோ மாட வெட்டி குழியப் போ குழி தோண்டி இது பண்ணுவாங்க அப்பறோ அ